ஹாய் ஆ நல்லா இருக்கே மேம் எப்டி இருக்கீங்க நீங்க ஆ கேக்குதுங்கமா வாய்ஸ் நல்லா கேக்குதுங் ஆ நல்லா கேக்குதுங் மேம் எப்டிருக்கீங்க நாலாருக்கீங்ளா மேம் நீங்க ஆ என்ன மேம்
லன்ச் சு முடிசுருச்சிங்களா
முடிஞ்சது மேம் இப்பதா முடிஞ்சிது கொஞ்சோ லேட்டு ஒரு பக்கத்துல ஒரு பெஸ்டிவல் போயிட்டு வந்தோ ஆ அதனால கொஞ்சோ லேட் ஆய்ருச்சு இப்ப தா சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்களா மேம்
இப்பதா சாப்ட்டுட்டு சிரி எடுத்து ட்ரை பண்ணலா
அப்டிங்ளா செரி செரி ஓகே ஓகே என்ன ஸ்பெஷ மேம் இன்னைக்கி
இன்னைக்கி ஒன்னு ஸ்பெஷல் இல்ல ஸ்பெஷல் தா எப்பவுமே சாப்ற ஒன்னு ஸ்பெஷல்ல எடுக்கல இன்னைக்கி என்ன சாப்ட என்ன சாப்ட
பக்கத்துல போயிட்டு இப்பதா வந்தோ ஃபேமிலியோட போனோ மேம் எல்லாமே
ம் ம் ம்
இப்பதா போயிட்டு வந்தோ வீட்ல பாப்பா எல்லாரு போயிட்டு ரொம்ப நாளாச்சு அவுக அவுங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க ரிலேட்டிவ் அவுங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இப்பதா முடிச்சுட்டு ஜஸ்ட் இப்பதா வந்தோ வீட்டுக்கு செரி உங்களுக்கு கால் அடிச்சே மேம்
என்ன ஃபெஸ்டிவல் காதுகுத்துங்களா
ஆ ஆமாங்க மேம் காது குத்துதா மேம் ஆமா காது குத்து அவுங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க செரி ஈ கூப்ட்டாங்க நாங்களு எதுலயு அவ்ளோ சீக்கிர அட்டென் பண்ண முடில இன்னைக்கி கொஞ்சோ லீவ் இருந்ததுனால போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தோம் மேம்
ஆமா
பரவா இல்லைங்க மேம் ரொம்ப கூட் க்ரௌடா இருந்துது சாப்டதா எங்களுக்கு டைமே இல்லைங்க டைம் இல்லைங்கன்னா கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு சாப்பட டைம் ஆயிடுச்சுங்க ரொம்ப க்ரௌடு ஆ பாத்துட்டு எல்லா எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லா வந்திருந்தாங்க பழைய இருந்தாங்க எங்க சொந்தக்காரங்க
ம்
மீட் பண்ணி பேசிட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க சாப்டவே சாப்டு லேட்டாடுச்சுங்க
இந்தாங்க பங்க்ஷன் எல்லாமே
ம் ம்
அது சூப்பரா இருந்ததுங்க எல்லாமே
ம் ம்
வேறு ரொம்ப நாள் கொழந்த இல்லாம இருந்தவங்க பாவம் அவங்க செரி ஒரு அவுங்க நல்லா கிராண்டா பண்ணியிருந்தாங்க ஒரு சத்தரத்துல பேசி பண்ணிட்டு பண்ணாங்க மேம் போயிட்டு வந்தோ நல்ல நெறைய வெரைட்டியா போட்டிருந்தாங்க இன்னைக்கி சனிக்கிழமன்றதால வெஜ் ஜி எங்களுக்கு சனிக்கிழம வெஜ்ஜு வெரைட்டியா போட்டு இருந்தாங்க நெறைய வெரைட்டி இருந்துங்க சாப்பிடவே முடியல என்னால சாப்டவே முடியல கொ
பெஸ்டிவல் டையத்தில ம் சாப்புனும் போல இருக்கு ஆனா அங்க வைக்கிறத பாத்தாவே சாப்ட்ட மாதிரி தோணு நமக்கு
ஆமாங்க நெறைய வச்சிர்றாங்க இப்பலா பாத்தீங்னா அவ்ங்க எல ஃபுல்லா இருக்கணுன் பாக்குறாங்க சாப்பாடு எல்லாமே வெரைட்டியா வைக்கணு ஆ எல ஃபுல்லா இருக்கணு அது ஒரு இதுவா போச்சு ஃபேஷனா போச்சுங்க
ம் ஆமா ஆமா
ஆமா அங்க ஒரு ஃபேஷன் அத முன்னலா அப்டி இல்லைங்க சாம்பாரோஸ் சாதமு அது மாரி எதோ சிம்புளா வச்சு பண்ணுவோ ஆனா இப்பலா அப்டி இல்லைங்க அது சாம்பார் சாதன்றது ஓரங்கட் டிறாங்க மீதி எல்லாமே மத்ததெல்லா மெய்ன் ஆய்ர்துங்க
இப் போட்றாங்கரு
ஆமாங்க ம் ம் வீட்லே பாத் தீங்னா ரெண்டு ஐட்டோ ரெண்டு வெரைட்டி போட்டுறாங்க மேம் ஸ்வீட்டு வெளிய உள்ள போனா வெல் கம் ட்ரிங்ஸ்ன் ஒன்னு குடுக்குறாங்க ஆ உள்ளு முன்ன அப்புறம் பாத்தீங்னா ஸ்வீட்டு ஸ்வீட் ஐட்டோ ரெண்டு என் பையன் பாத்தீங்னா ஸ்வீட்ட பா தனா எதையுமே சாப்புட மாட்டாங்க ஃபஸ்ட்டு
ம் ம் ம்
ஸ்வீட்ட நாங்க மறச்சு வச்சுருவோ ஸ்வீட்ட பாத்தோனே எதைமே மாட்டான் ஃபஸ்ட்டு அததா சாப்டுவாங்க
ஆமா கொழந்தைங்க ஃபஸ்ட்டு அதுலதான போயி ஃபஸ்ட்டு பாக்குறதே அது ஐஸ்கிரீமு
ஆமாங் ஆமாங்கு மா ஸ்வீட்டு அது கூட பாத்தீங்னா இப்ப என்ன ஸ்வீட்னே பேர் தெர்லைங்கு மேம் அந்த மாரி ஸ்வீடெல்லா வைக்குறாங்க பங்க்ஷன்ல என்ன ஸ்வீட்னுனே தெர்லைங்க அது எதையோ எதோ சொல்
தூ கும்மா போகிட்டு பாக்கணு நமக்கு அத் தெரியாது என்ன பண்றது சாப்புணூன்டு போய்ட்டொன சாப் ட்டுதா ஆனு அவாய்டு பண்ணவு முடியாது போனா
ம் ஆமாங்மா ஆமாங்மா அதேதா மா அ என்னன்டே தெர்ல தம்பி அப்பவே அந்த ஸ்வீட்ட சாப்ட்டு வேற எதுமே சாப்புலீங்க ஒன்னே ஒன்னு சாப்ட் தெரியுனுங்க சாப்டாம்லே இருக்கான்
அதுதா நம்ம கொழந்தைங்குல கூட்டு போனா இதுதா நமக்கு ஒரு பெரும் பிரச்சனை அதுகிளுக் தனியா ஒரு ப்ரிப் பர் பண்ணிட்டு போனு நம்ம அந்த ஒர்த்துக்குமா ஒத்துக்காதா தண்ணி எல் லாமே கேர் பண்ணி எடுத்துட் போவேண்டிய சுச்சுவேஷன்க்தா நம்ம வருவோ அதுங்கிளுக்குனே தனியா ஒரு பேக் கொண்டு போவோ
ஆமா ஆமாங்மேம் அது எங்க பண்றது இந்த மாரி டைம்ல கொழந்தைங்ளுக் கேரெடுத்துக்க முடிறதில்லைங்க ரொம்ப கஷ்டோ பிள்ளைங்ளுகு ம் அதுக்கே பெரும்பாலு அவாய்ட் பண்றோ எங்கியு கொஞ்சோ போ இது லாங்கா வேற போச்சு கிட் மாஸு டிராவல் பண்ண்ணு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போய்ட்டு வந்தோ டயர்டு ஆய்ட்டாங்க போக வர எல்லாமே டயடுங்க அதுக்கே பெரும்பாலு போறதில்லைங்க அவாய்ட் பண்ணிட்ருக்குறோங்கே இப்பதா ரெண்டு வய்சுன்றதுனால அவாய்ட் பண்றோ சேரி இது கொஞ்சோ சொந்தோ எங்க நெருங்குன சொந்தமா இருக்காங்க
ம் இப்போ அதா இப்ப வெளிலே போ முடில நமக்கு காத்து பயங்கரமா வேற அடி
ஆமாங் மேம் கிளைமேட் பாத்தீங்ளா எப்டி இருக்குன்னு நல்ல கிளைமேட்டா இருக்கு இன்னைக்கு சுத்தமா வெயிலே இல்லேங்க எங்க ஏரியாவுல
இங்க வெயில் இல்ல அது ஓகே ஆனா வெளில போ முடில தூசி வருது கா த்து பயங்கரமா அடிக்குது வண்டியிலே போய் ம் எல்லாமே இந்த பைய எங் குழந்தைக்குமே எல்லாத்துக்குமே இதுதா சார் ம் எல்லாமே வீட்டுல பைய இப்ப எனக்குமே தொண்ட போட்ட இன்ஃபெக்ஷனாயிர்மா அப்டிதா சுடுதண்ணி தா குடிச்சுட்டுருக்கோ அந்த பட்டர் சால்ட் பட்டரு சாப்ட்டுதா இருக்கோ உப்பு வாய் கொப்பளிச்சுட்தா இருக்கோ அப்டியே என்ன பண்றது அரம் க்கான எதா ஒரு இன்ஃபெக்க்ஷன் வந்துரு
ஆமா ஆமாங் மேம் ஈஸியா வந்துரு இப்பதா எங்க பையனுக்கு ஒ அதாவது ரொட்டீன்னா எதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்குங்க சீசன்க் சீசன் பாத்தீங்கன்னா ஜொரோ வந்து போயிடு அ சளி வந்து போயிடு அ மா
ரொம்ப பாதுகாத்து அதுகள வளக்க வேண்டிய சுஷ்சுவேஷன் நம்ம இருக்கிறோ
கண்டிப்பா கண்டிப்பா மேம் இப்ப எங்க பயமா இருக்கு இந்த கிளைமேட்ல போயிட்டு வந்து சொல்லிட்டே இருந்தாங் வீட்ல இந்த இவ்ளோ சில்லான்னு இருக்கு எப்டி நம்ம போயிட்டு வர்றது அப்டின்னு சரி வேற வழியில்லன் போயிட்டு வந்ட்டோ நாங்க ம் என்னங்க மா
டூ வீலர்ல தா போனீங்ளா
ஆ ஆமாங் மேம் டூ வீலர்லதா போனோ டூ வீலர்லயே போயிட்டோ ஆமா அது கொஞ்சோ பஸ் மாறி போணுங்க ரெண்டு மூணு பஸ் மாறி போணு சரி அது இன்னு டிலே ஆயிடு கன்வினியன்டா இருக்காதுன்றதுனால
அதுவு இந்த குழந்தைங்க வச்சுட்டு பஸ்ல ஏறி இறங்கிக்கிட்டு கச கச
ஆ ஆமா ஆமா டைம்க்கு இருக்காதுங் மேம் அந்த ஊருக் பஸ் பாத்தீங்னா சிட்டி மாரின்னா ஓகே அது கொஞ்சோ வில்லேஜ்ன்றதுனால டைமுக்கு பஸ் இல்லீங்க அதனால மாறி மாறி அப்டியே போய் போகறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால பைக்யலே போய்ட்டு வந்துட்டோங்க
ம் சேஃபா கூட்டு போயிட்டு சேஃபா தா வரணு
மழை எது வருமா அப்டின் சொல்லி ட்டு மழ வர்லிங்க அ அப்டியே போயிட்டு வந்துட்டோங்க
ம் மழ வராட்டியு பட் ஆனா நமக்கு சேஃப்ட்டி முக்கியோ இல்லையா தள்ளு காத்து வண்டியில போறக்கே காத்தே நம்மள அப்டி தள்ளுது வண்டியே
சொல்லிட்டுதா இருந்தாங்க நா வரல நீங்க மட்டு போயிட்டு வாங்க அப்டின்னு சரி அவுங்க ரிலே ரிலேட்டிவ்னா பிரச்சன இல்ல மேம் எங்க ரிலேட்டிவ்
கூல் டைத்துல தா எல்லாரு எல்லத்தியு பாக்
ஆமா கேப்பாங்க ஏ கூட்டு வர்லியா அவுங்க சொந்தன்னா பிரச்சன இல்ல மேம் ஏதோ ஒன் சொல்லிர்ப்பாங்க யாரு கேக்க மாட்டாங்க எங்க சொந்தன்ற போது அவங்களுக் சொல்லவே தேவ இல்ல ஏ அவங்க என்ன பண்றாங்க வீட்ல சும்மாதான இருக்காங்க வரக்கூடாதா அப்டி இப்டின் நெறய பேசுவாங்கன்றதுனால அப்டி கூட்டு போய்டு வன்டோ மேம்
ம் ம் ஒண்ணு பண்ண முடியாது குழந்தைங்கள வெச்சுக்கிட்டு அத அவங் அண்டஸ் ன் பண்ணிக்க மாட்டாங்க என்ன பண்றது ப்போ ஒரு ஒரு இடத்துல இப்ப நா இடத்துல கிளம்பணு சொன்னிங்ன்னா முதல் நாளே பிரிப்பர் பண்ணிப்பே எல்லாத்தைமே எடுத்து வெச்சுக்கிட்டு அப்டியே எதாவது ஒன்னு கிளம்பறப்ப மறந்துருவோ
அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க நாங்கெல்லா புள்ளிய பெக்கலயா வளக் லியாணுவாங்க அது தெரிய தெரியுரதுல மேம் அவங்களுக்கு அது தெரியறத இல்ல அது நம்ம கஷ்டம் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டுதா தெரியு ஆ கஷ்டோ
கொழந்தைங்க எங்களோட சேந்து இந்த நா நா நல்லா வளத்துட்டே இப்ப நீ இந்த ரெண்டு சமாளிக்கே போது போதுன் ஆயிருதே உனக்கு அப்டிங்கிறாங்க
ம் சரிதா ஆமாங் மேம்
நம்ம
இந்த அடு இன்னு ஜெனரேஷன்லா எப்டி என்ன பண்ண போறாங்கன் தெர்ல மேம் நா அப்டே பச ங்கள வளக் வளத்து பெரிய அவங்கள பெரியவங்கள ஆக்குறதுக்குள்ள ஒரு பெரிய இதுவே ஆயிடு போல இக்காங்க ஆ இப் இப்ப பையன் மேம் பாப்பா வந்து மூணாவது பொண்ணு தேர்டு படிக்கறாங்க அவ
ம் ம்
அவ பிரச்சன இல்லைங்க ரொம்ப சமத்து பொட்டப் புள்ளன்றதுனால பொறுப்பா இருந்துட்டா கொழந்தைலியு செரி இப்பயு செரி ஆனா இவர் வந்து இப்பயே வந் து வால் மொளச்சிருச்சுங்க ரெண்டு வய்சுலே ம் ம்ப வாலு ஆமாமாங்க என்னன்னா எங்குளுது இப்போ நாங்க ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலினா பிரச்சன இல்ல மேம் அய்ய நாங்க இப்ப தனியா இருக்கறதுனால ஆ கொழந்தையோட கொழந்தை கேர் பண்ண கொஞ்சோ கஷ்டமா இருக்குங்க இந்த இதுல நானு ஒர்க் பண்றே ஒர்க்குக்கு போறே மேம் அவங்குளு கொஞ்சோ படிக்றாங்க அதனால அதனால கொஞ்சோ கஷ்டமா இருக்குங் மேம்
ஆ முன்னடி இப்போ முன்னாடிலா நம்ம ஊர் இந்தப்பல்லா சித்தப்பா பெரிப்பா எல்லாமே தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்கன் வச்சுக்கோங்க நம்மள இப்ப ஆ நம்ள தவற வேற யாரிட்டயு போகவு மாட்டேங்குதுங்க
ம் ம்
இப்டியேதா இருக்குதுங்க
இல்ல மேம் அவங்க இருந்த அது கரெக்ட் தா மேம் ஆனா வந்து பாத்தீங்னா அவங்க இருக்கும் போது ஸ்பீச் நறைய டெவலப் ஆச்சு மேம் இப்ப பாத்தீங்னா எங்க பையனுக்கு டூ இயர்ஸ் கிட்ட ஆக போதுங்க ஸ்பீச்சு கொஞ்சோ டிலே ஆவுது ஏனா வந்து அவனு கூட ஸ்பீச் பண்றத்துக்கு ஆள் இல்லைங்க ஆ
க ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிர்ச்சு பட் ஆனா அந்த ஐ ஸ்சு அதெலா தானா சொல்றா ஆனா நம்ம பேசுறது வந்து பாத்தீங்னா பேச மாட்டேங்கிறா
ம் ம் அதுதா மேம் இப்போ தாத்தா பாட்டி யாரோ இருந்தாங்கன் வச்சுங்க நறைய பேசுவாங்க அவங்க கொழந்தை கூட இட்ராக்க்ஷன் பண்ணுவாங்க நம்ளாட முடிய்ரது இல்ல மேம் இருக்கற வேலைல இருக்கற ஒர்க் டென்ஷன்ல ஆமா ஆமாங்க ஆமாங்க அது நல்லா தெரிது மேம் எனக்கு அந்த வித்யாசோ ஏன் பொண்ணுக்கு இதுக்கு தெரியு ஏன் பொண்ணு வந்து பெரும்பாலு அவங்க பாட்டி இருந்தாங்க அந்த டைம்ல அவங்க அவுங்க அவுங்க வளர்த்ததுனால நறைய பேசுவாங்க ம் இவனுக்கு கொஞ்சோ டிலே ஆவுது தெரிது தெரிது மேம் நல்லாவே நா என் நா நம்ப மிஸ் சே பண்றோன் தெரியுதுங்க மேம்
வேற ப் என்ன பண்ண முடியுமா நம்ம கொழந்தய அப்பயே பேசிருங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல இப்போ ஸ்கூல்லா போக ஆரம்பிச் அப்டிதா சொல்றாங்க அதுங்க பேசுறப்ப பே வுடுங்க அப்டி சொன்னாங்க நா விட்டுட்ட
ம் நீங்க ஒடம்ப பாத்துக்கோங்க மேம் உங்க வாய்ஸே ரொம்ப இதுவா இருக்குது கொஞ்சோ ஆமா ஆமா கொஞ்சோ ஹெல்ப் தியா இப்ப இது பண்ணிக்கோங்க சுடு தண்ணி குடிங்க கொஞ்சோ கிளைமேட் மாற வரைக்கு
சேரி ஓகேப்பா
ம் ம் ம் சரி என்ன இன்னைக்கு ஸ்பெஷலுங்களா ஏதாது சேரி சேரி சேரிங்க மேம் சேரிங்க நல்லது மேம் பாக்கலா அப்பறமா கால் பண்றேங்க மேம்